வணக்கம்
கம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் சும்மா வேடிக்க பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நான் இதோ இப்ப எங்க பசங்களோட பேசிட்டு விளையாண்டுருக்கேன்
சேரி சேரி பொங்கல் வேற வருது என்ன பண்றீங்க
பொங்கலுக்குதான் இன்னும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல என்னென்ன வேல எத்தன வேல இருக்கு பொங்கலுக்கு
ஆமா
நான் இதோ பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கறதுல இருந்து அடுத்து நாங்க வேற பக்கம் தங்கிட்டு இருக்கோம் சொந்த இடத்துக்கு போனும் அங்க போயி நெறய வேல இருக்கு
ஆஹா
எத்தன வேலய பாக்கறதுனே ஒன்னுமே புரியல எனக்கு பொங்கல் எப்டி செலிப்ரேட் பண்ணி முடிக்க போறன்னே எனக்கு தெரில
அப்போ இப்ப நீங்க இப் இப்ப நீங்க வந்து இருக்குறது வேற ஊரு நீங்க உங்க சொந்த ஊருக்கு தனியா போவீங்களா
ஆமா ஆமா நாங்க அந்த பண்டிகை டைம்ல மட்டும் நாங்க தங்கியிருக்கிற எடத்துலருந்து சொந்த ஊருக்கு போவோம் வேற எதாவது வேல வந்ததுன்னா எதாவ யாரையாது பாக்கணும் வக்கணும் எதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் ஊருக்கு போவோம் இல்லன்னா மத்தபடி நாங்க தங்கியிருக்கிற எடத்துலயே தா இருப்போம் போம்
சேரி சேரி
பொங்கலுக்கு வந்து பா ஃபஸ்ட் ஆம ஆமாம் ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து இங்கேயும் எல்லா வேலயும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே காற்று மண்ணும் அடிச்சி வீடெலாம் ஒரே தூசி குப்பா நிறஞ்சு போயிருக்கோம் மறுபடியும் இதுக்கு கிளீன் பண்ணா போக வர இப்டியேதான் நம்ம நாள் போயிட்டுருக்கு
ஆஹ்
இனி பொங்கல் அப்போ இனி நாங்கள் ஊருக்கு போனோன்னா எங்கள் பசங்களுக்கு எல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம் அடுத்து அங்கே இருக்கிற பெரியவங்களுக்குலாம் எடுத்துட்டு போனோம்
ஆமா
அதுக்கப்பறம் ஊருக்கு போயி்ட்டு நானு எங்கள் பக்கத்துலயே கோவில் இருக்கு அந்த கோவில போய் எல்லோருமே ஊர் பொதுவில் எல்லோருமே வருவாங்க வந்து பொங்கல் வச்சுட்டு அன்னத்தன்னக்கு சாமி கும்பிட்டு அந்த வீட்டு பொங்கல் அன்னைக்கு அந்தமாரி போய் எல்லாம் சாமி கும்பிடுவோம்
எல்லாருமே போவீங்களா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்க தனித்தனியா பொங்கல் வச்சுக்க சாமி கும்பிடுவேன்
ஆமாம்மா ஆமாம்மா கோவில் பக்கத்துலேயே எப்டின்னா ஒரு பொதுவாக பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து தனித்தனியாகவே பொங்கல் வப்போம் மொத்தமலாம் வக்கிறது கெடயாது எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க பொங்கல் பான அரிசி பருப்பு சர்க்கரை வெல்லம் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க அவங்கவுங்க என்னென்ன இஷ்ட வராங்களோ அதெல்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சிட்டு அந்தப் பொங்க பானய அழகா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அந்தப் பொங்க பானையில அழகா பூவெல்லாம் சுத்திட்டு அவங்க அவங்களுக்கு என்ன மாரி பிடிக்குதோ அந்த மாரி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த பொங்க பானம் அந்த பொங்க பானய பாக்கறதுக்கேஅவ்ளோ நம்ம கண்ணு குடுத்துவச்சுரு க்கணும் அவ்வளோ பாக்க அழகாக இருக்கும் அந்த மாரி எல்லாம் இது பண்ணிட்டு சாமிக்கு மொத்தமாக ஒரு எடத்துல வச்சுருவாங்க எல்லா பொங்க பானையும் அந்த சாமிக்கு முன்னாடி ஒரு எடத்துல வச்சுட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டு அப்பறம் அந்த அந்த பொங்கல் எல்லாருமே மாத்தி மாத்திஎல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க எல் ப்பமாத்தி மாத்தி இப்ப நான் பொங்கல் வச்சிருக்கேன்னா நான் உங்களுக்கு குடுப்பேன் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு குடுப்பீங்க அந்த மாரி எல்லாரும் கொஞ்ச கொஞ்ச ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்பறம் அந்த வீட்டு பொங்கல் அன்னைக்கு அப்டியே அந்த நாள் போயிரும் கோயிலுக்கு போக வர ஆஹ் அப்டியே நாள் ஓடிரும் அப்பறம் ரெண்டாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவோனா மாடுலாம் நெறையா மாடு இருக்குது அந்த மாடுெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு கொம்புக்கெல்லாம் அழகாக சீவி பெயிண்ட்டலாம் பண்ணிட்டு அதுக்கு மாலயெல்லாம் போடுவோம் சாயங்காலம் அப்பறம் அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுஹ மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு பொங்கல்லாம் செஞ்சு ஊட்டி படைக்கிறது நீங்க உங்க ஊர்லல்லாம் எப்டி பண்ணுவீங்க
இங்கே நாங்க இங்க வந்து சும்மா எங்க அப்பா வீடு எங்க அப்பா வீடு தனி எங்க அம்மா வீட்டு தனி எங்க அப்பா வீடு சைடு சொந்த யாரும் கிடையாது அதனால அம்மா வீடு வந்து வில்லேஜ்ல இருக்கா சரின்னுட்டு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போகி பொங்கல் அன்னைக்கி அஹ் அதுக்கு முன்ன முதல் நாளே நாங்கள் கிளீன் பண்ணிடுவோம் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி எப்படி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஸ்லாப்ல இருக்கறதெல்லாம் கிளீன் பண்ணுவோம்ல அது மாரி எல்லாம் சுத்தம் பண்ணி டு முன்னா நாளே லீவ் போட்டுறுவோம் சுத்தம் பண்ணிட்டு அப்பிடி லீவு கிடைக்கல அந்த வாரம் ஃபுல்லா சாய்ந்தரம் கொஞ்சம் பண்றது ஞாயித்துக்கிழம பண்றது காலையில முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சு பண்றது இது மாரி பண்ணி முடிச்சுருவோம்ஒவ்வொரு வருஷமுமே அதுக்கப்புறம் பொங்கல் போகி பொங்கல் அன்னைக்கு அஹ் அந்த இது இது காப்பு சொல்றாங்கள காப்பு கட்டிட்டு பொங்கல் மட்டும் வீட்லயே சீக்கிரமா ஆறு மணி பக்கம் வச்சு சாப்பிட்டு ச சாமி கும்பிட்டு கிளம்பிருவோம் எ எங்க அம்மா எங்க அம்மாவோட பாட்டி வீட்டுக்கு அங்க போயிட்டோன்னா அங்க இன்னும் ஜா
நீங்க இப்ப கோவிலில்லாம் போய் பொங்கல்லாம் வைக்க மாட்டீங்களா
அங்க கோவில்ல வைக்க மாட்டாங்க நான் எங்களுக்கு காடு இருக்கா காட்டுலதான் கோ அப்படியே சும்மா செங்கல் மாரி வச்சு செங்கல் சாமி மாரி அலங்காரம் பண்ணி அதுக்குதான் நாங்க பொங்கல் வைப்போம்
சரி சரி சரி பரவாயில்ல அப்ப ஒரு ஒரு பக்கம் வேற வேற மாரி சாமி கும்பிடுறது போல
இன்னும் சில பேர் வந்து இங்க இங்க இருக்கவங்க டவுன் சைட்ல எல்லாம்ருக்கவங்க போகி அன்னைக்குல்லாம் பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க
ஆமா ஆமா எங்க இப்போ நாங்க இருக்கிற நாங்கள் வந்து எங்க ஊருக்கு வந்துடுறோம் இப்போ நாங்க இருக்கிற பக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா போக அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பாயி மொரம் பழைய மொரம் அது மேரி ஒரு குறிப்பிட்ட மேரி பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்புல போட்டு கொளுத்துற பழக்கம் இருக்கு அந் நம்ம போகி அன்னைக்கு நீங்க சொல்ற மாரி எல்ல சுத்தம் பண்ணி இந்த காப்பு கட்ற வேலையல்லாம் செய்வாங்க அனா எங்க ஊர்ல வந்து காப்பெல்லம் கட்டுறது கிடையாது எல்லாம் வீடலாம் கிளீன் பண்ணுவோம் பண்ணிட்டு அ வ வீட்டு பொங்கல் அன்னக்கி வந்து கோயில போய் படைக்கிறது ரெண்டாவது மாட்டுபொங்கல் அன்னக்கி வந்து மாடெல்லாம் கிளீன் பண்ணி மாட்டுக்கு பொங்கலாம் ஊட்டி அது கரும்பு எல்லாமே வச்சு படைச்சி இது பண்ணுவோம் இப்போ நாங்கள் இருக்க பக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை போகி அன்னைக்கு இந்த முரங்க இந்த பாய் பழைய பாய் இதெல்லாம் போட்டு கொளுத்துவாங்க அதுவே ஒரு பெரிய இதுமாரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீட்டு பொங்கல் அன்னைக்கு வீட்லே இவங்க பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க அடுத்து வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கல்லாம் வந்து ஆஹ் டவுன் சைடு தானே இருக்காங்க நம்மள மாதிரி மாடுல்ல இது இல்லாதனால ஆன அன்னைக்கு இவங்க வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுறாங்க நம அப்படி செஞ்சு சாப்பிட மாட்டோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம மாடு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி சாமி கும்படுவோம் இவங்க இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கி கறி எல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிடுறாங்க
ஆமா ஆமா இங்க எங்க ஊர் சைடு எல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில இருந்து சாயந்திர வர சாப்பிடவே மாட்டாங்க விரதம் இருப்பாங்க எதுக்குன்னா அன்னைக்கு ஃபுல்லா காலையில் வந்து கொஞ்சோண்டு எதாவது டீ காஃபி அது மாரி குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லா மா மாட்டுக்கு மாட சுத்தம் பண்ணி கொம்புல்லாம் நல்லா அது ஏற்கை பழைய பெயிண்ட் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா சீவி விட்டு கொஞ்சம் கூறுப்பு பண்ணி விடுவாங்க காலமாடுண்ணா கூறுப்பு பண்ணி விடுவாங்க பசுமாடா இருந்ததுன்னா அது கொஞ்சம் மொழு முொழுன்னு இருக்கிற மாரி பண்ணிடுவாங்க கொம்பெல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு அஹ் சில பேர் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்டே கொஞ்ச கொஞ்ச இருந்ததுன்னா அத எடுத்த அடிச்சு விட்டுருவாங்க சில பேரு கலர் பொடி இருக்கும் அப்பப்ப அவங்க வந்து வார வாரம் ஏதாவது சுத்தம் பண்றவங்களா இருந்தா கலர் பொடி வாங்கி ஆஹ் தண்ணியில சும்மா கலந்து கையிலேயே பூசி விடுவாங்க அப்டி கொம்புக்கு கொஞ்சம் உடம்பு மேல அப்பறம் வாலுக்கு ஏதாவது ஏதாவது பண்ணி விடுவாங்க ஏதாவது கட்டி விடுவாங்க அந்த சளங்கை வந்து அப்பதான் மாட்டு பொங்கல் அன் னக்குத புதுசா வாங்குவாங்க
ஆமா ஆமா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மா டுகளுக்கு அந்த கயிறு அந்த கழுத்துல கட்டி இருக்கிற கயிறு நம்ப கையில பிடிக்கிற கயிறுல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் புதுசா மாத்தி விடுவாங்க அந்த மாரில்லாம் பண்ணுவாங்க
சில பேர் அந்த பசுமாட்டுக்கு வந்து அந்த கொம்புல கொஞ்ச அலங்காரம் மாரி பண்ணுவாங்க இப்ப ஆட்டோக்கு எல்லாம் இப்படி கீழே தொங்க விடுறாங்க ஒரு பூ மாரி நூல்ல அது மாரி வந்து மாட்டு மாட்டுக்கு கொம்புல தொங்க விடுவாங்க வால்ல கட்டி விடுவாங்க சின்ன பிள்ளைங்கல்லா ஆட்டுக்குட்டி இருந்ததுன்னா ஆட்டுக்குட்டிக்கும் பண்ணுவாங்க பெரிய ஆட்டுக்கு பண்ணுவாங்க எங்க ஊர்ல வந்து ஆடு வந்து அந்த இது கூடுவாங்க சண்டை கூடுவாங்க அது மாரி ஆடு எல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும்
பரவாயில்ல பார்க்குறதுக்கே இப்ப அழகாக இருக்கும் நீங்கள் சொல்றத பார்த்தா
இது வெள்ள ஆடு வெள்ள மாடாக இருந்ததுன்னா இன்னும் அழகா இருக்கும் கலர் கலர் பொடிலாம் வாங்கி நம்ம கைல போட்டு வைக்கிறோம் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மை போட் அது மாரி கலர் கலரா தொட்டு தொட் தொட் தொட்டு வைப்பாங்க ஃபுல்லா மாடுக்கே கலர் கலரா கும்
நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா சந்தனத்த இப்டி நம்ப கையில தெளிச்சு விட்டுட்டு அப்படியே குங்குமத்த இப்படி தெளிச்சு விடுவோம் அதுவே பாக்குறதுக்கான அழகா இருக்கும் எங்க மாடுலாம் வந்து வெள்ள கலர்லதான் இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாடு வெள்ள மாடுதான் இருக்கா அதனால நாட்டு மாடு அந்த மாரில்லாம் இருக்கு நாட்டு மாட்டுக்கு அந்த கழுத்துல அந்த சலங்கை எல்லாம் கட்டி உடுவாங்க அப்பறம் அந்த கொம்புல வந்து ஒரு சங்கிலி மாரி போட்டுவிடுவாங்க ஒரு தங்க கலர்ல வந்து ஒரு சங்கிலி மாரி போட்டுவிடுவாங்க அது பாக்குறகுக்கு அது கொம்பு வேற நல்லா ஷார்பா இருக்குமா பாக்குறதுக்கே ஒரு மாரி அழகா இருக்கும்
ஆமா ஆமா பாத்துருக் ஓகே இந்த கால மாட்டுக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட கொம்பு தான் நல்லா ஷார்ப்பா இருக்கும்
ஆமா ஆமா ஆமா ஆமா அப்பறம் வேற எது நீங்க கரி எல்லாம் எப் ப்ப செய்வீங்க உங்க ஊர்
அஹ் கரிலாம் மாட் பொங்கல் கழிச்சு அதுக்கப்பறம் இன்னொரு ஏதோ பொங்கல் நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை அது அதுக்கு அடுத்த நாள் ஆஹ் கரி நாளுக்கு தான் செய் உம் உம் அன்னைக்கு வந்து வீட்ல இருக்க ரிலேட்டிவ்ஸ் மிச்ச எல்லாரும் கூப்பிடுவாங்க பெரியம்மா பெரியப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிடுவோம் அதுக்கு அவங்க வந்து காலையில ஆறு மணி பக்கம்லாம் வந்துருவாங்க எங்க ஊர்ல எல்லாம் ஆறு மணி பக்கமே கறி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க இங்க எப்படின்னா இங்க வந்துஹ இவங்க நம்ம டவுன் இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அரை கிலோ கொடுங்க கால் கஹ் ஒரு கிலோ கொடுங்க அப்படின் சொல்லி வாங்குவாங்க ஆனா எங்க ஊர் சைடுலாம் ஒரு ஆடு வெ வெட்டனா நாலு குடும்பம் எடுத்துக்கும் ஆஹம் கூறு மாதிரி ஆ கூறு மாதிரிதான் ஒவ்வொரு பீஸ்ல இருந்துும் எல்லா ஃபேமிலிக்கும் போகணும் அது ஒரு ஆடு நாலு பேஃபேமிலிக்கு தான் வரும் இங்க இங்க இருக்க மாதிரி கட எல்லாம் கிடையாது அவங்க வழக்கற ஆட அவங்களே வெட்டி அவங்களே அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த மேல இருக்குள்ள முடி அதெல்லாம் எடுத்துட்டு அவங்கள செஞ்சு கொடுத்துருவாங்க உ
அப்ப பரவாயில்ல உங்களுக்கு சுத்தமாவும் கிடைக்கும் எல்லா பீஸும் கிடைக்கும்
ஆமா இங்க சில பேர்லாம் அந்த நெஞ்சு பீஸ் கொடுக்க மாட்டாங்க அஹ் கால் குடுக்க மாட்டாங்க அந்த சோரட்டி குடுக்க மாட்டாங்க மூளை குடுக்க மாட்டாங்க ஆனா அங்க எல்லாமே குடுப்பாங்க எல்லாமே கலந்து கொடுத்துருவாங்க எல்லா ஃபேமிலிக்கும் அந்தந்த பீஸ் அந்தந்த ஒவ்வரு பீஸாவது போயிரணும் சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா குத்துருவாங்க
பரவால்ல இல்லைங்க நான் எல்லாம் சோரட்டி எிலாம் சாப்பிடணும்ன்னனு ஆசைப்பட்டுிருக்கேன் ஆனா சோரட்டி வந்து நம்மளுக்கு வந்து தனியா காசு போட்டு வாங்குற மாதிரிதான் இருக்கும் அது வந்து காலையில நேரத்துிலயே எல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்களா அதனால நம்ம இது வரைக்கும் அதது அதிகமா சாப்பிட்டது கிடையாது
ஆமா இங்க
உரு பக்கம் வந்தா கூட நீங்க அந்த மாரி வாங்கி கொடுங்க சாப்பிட்டு பாக்குறோம் எப்படி இருக்குன்னனுட்டு
கண்டிப்பா
சரி சரி அ போனம அப்புறம்
ஆஹ் சரி ஓகே